ஆ நல்லா இருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
நல்லா ருக்கே இன்னைக்கி எத பத்தி பேச போறோ
ஆ இன்னைக்கி டெய்லி ரொட்டீன் பத்தி பேசலா நம்ம காலேல இருந்து அ எது எதுக்கு எவ் இவ்ளோ நேரம் செலவிடுறோ அப்டின்றத பத்தி பேசலா அப்டினு நெனைக்கிறே
நிச்சயமா இது வந்து ரொம்ப ஒரு பெரிய ஒரு நல்ல விஷய தா ஏனா நம்ம ஒவ் வொரு நாளு செய்ற வேலைகள் வந்து அதாவது வீட்ல இருந்து போறவுங்களுக்குனா பு அ கொஞ்சோ வேல பண்ணிட்டு ஆஃபீஸ் ட்டுதா ஆனா அந்த வீட்ல இருக்கிறவுங்கன்றது வந்து பாத்தீங்கன்னா காலேல எந்திரி ச்சதுல இருந்து ரொட்டீன் ஃபுல் வெர்க்கு நைட் தூங்குற வரைக்கு அவுங்களுக்கு எதாவது ஒரு வேல இருக்கு அ துணி மடிக்கிறது சமைக்கிறது பசங்கள பாத்துக்கறது ஆஃபீஸ்கு அனுப்புறது அதுக்கப் பறோ திருப்பி ஈவினிங் வந்தோனே ரெடி பண்றது வீட்டு வித் வீட பெருக்குறதுக் கிளீன் பண்றது அப்பறோ பெருக்குறது வெளிலன நீட் பண்றது அந்த மாரி எதாவது ஒரு வேல இருக்கு துணிய தொவைக்க போடுறது ஸோ அந்த வீட்ல இருக்கிறவுங்களுக்கு அந்த அ ஆஃபீஸ் ஒர்க்கோட அவுங்களுக்காது ரெஸ்ட்டு கெடைக்கு வீட்ல இருக்கிறவுங்களுக்கு நைட்டு தூங்கு போது வரைக்கு ரெஸ்டே இருக்காது அந்த அளவுக்கு வந்துட்டு ரொம்ப ஹெவி டாஸ்க்குன்னு தா நா சொல்ல முடியு
ஆ கண்டிப்பா நீங்க சொல்றது கண்டிப்பான உண்மைதா நானு அதே மாதிரி தா காலேல எழுந்ததுல இருந்தே வந்துட்டு நம்ம நான் ஸ்டாப்பா வந்துட்டு எதா ஒரு வேல செஞ்சு டே இருக்க மாரிதா இருக்கு மத்தியானம் அந்த ஒரு ஒரு ஒன் ஒரு மணி நேரோ நமக்கு கெடைச்சாவே அது ஒரு பெரிய விஷயமா இருக் கு கொஞ்ச நேரோ தூங்கி எந்திரிக்கலா அந்த மாதிரி நெனைப்பே நானு அந்த மாரி காலேல ஒரு ஆறு மணிக்கு எந்திருச்சேனா வந்துட்டு நம்ம முடிஞ்ச வரைக்குமே ஃபஸ்ட்டு காலேல எழுந்திரச்சது நமக்கு தேவையானத ஒரு சில விஷயங்கள் இந்த டீ குடிக்கிறது கொஞ்சோ மைண்ட ரிலாக்ஸ் பண்ணிக்குது அதுக்கப்பறமா எனக்கு கெடைச்ச அந்த ஒரு பதினஞ்சு நிமிஷத்துல வந்துட்டு நா ஏதாவது யோகா பண்றது அந்த மாதிரி விஷயங்கள் நா பண்ணிடுவே அத பண்ணிட்டு அதுக்கப்பறமா தா வந்துட்டு ப பசங்களுக்கு ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்காக வந்து சமைக்கிறது அதுவே வந்துட்டு ஒரு எட்டரை மணி வரைக்கு அதுவே கொஞ்சோ அப்டியே சரியா போயிடு அவுங்கள அதுக்கப் அப்றோ அனுப்பிட்டு தா வந்துட்டு என்னோட வேலைகள் எதாவது செய்றது குளிச்சுட்டு அதுக்கப்பறோ வந்துட்டு ஒரு வாக்கிங் போறது அங்க போயிட்டு ஒரு பார்க்குக்கு போனோனா நெறைய பேர் வாக் பண்ணிட்டு ருப்பாங்க ஃபிரெண்டஸ் யாராவது மீட் பண்ணிட்டு அவுங்க கூட கொஞ்சோ நேரோ வந்து பேசி நேரம் செலவிடுறது அந்த மாதிரி மைண்டே கொஞ்சோ ரிலாக்ஸ் ஆன மா திரி இருக்கு வீட்டிலயே இருக்கும்போது வந்து ரொம்ப ஒரு மாதிரி அப்டியே அ வேல செஞ்சிட்டே இருக்க மாரி இருக்கு வெளியே ஒரு கடைக்கு போயிட்டு ஒரு காய்கறிகள் வாங்கி ட்டு வந்தாவே வந்துட்டு மைண்ட் ரிலாக்ஸ் ஆன மாரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகு சோ அதுக்கு வந்துட்டு நா எப்டியாது எப்டியாவது ஒரு ஒரு ஹாஃப் ன் அவர் நம்ம வெளியே போயிட்டு வந்துரு அப்டின்னு சொல்ட்டு வீட்ல இருக்கற வேலைய அப்டியே விட்டுட்டு நானு வெளிய போயிடுவே போயிட்டு கொஞ்ச நேரோ வாக் பண்ணிட்டு அப்பறோ வீட்டுக்கு வந்துருவ அதுக்கப்பறமா வந்து டிஃபன் சாப்பிட்றதோ அதெல்லா பண்ணிட்டு அதுக்கப்பறம் வீடு சு த்தம் பண்றது அந்த வேலைகள் எல்லா பாத்துட்டு மத்தியான சமைக்கிறது க்காக வந்துட்டு ரெடி பண்றது அப்படியே வந்துட்டு ஒரு பன்னெண்டு மணிக்கு வரைக்கு அப்படியே போயிடு அதுக்கப்பறமாதா வந்துட்டு முடிஞ்ச வரைக்கு நா சீக்கிரமா சாப்புட்றது லஞ்சுக்கு என்ன இது பண்றதுன்னு சொல்ட்டு எல்லா ரெடி பண்ணிட்டு ஒரு பன்னெண்ட்ர மணி டூ ஒரு மணிக்குள்ள சாப்பட்ற வேலைகள்லா முடிச்சிருவே பண்ணி அத ப பண்ணி முடிச்சதுக்கு அப்பறந்தா கொஞ்ச நேர வந்துட்டு உக்காரலா அப்டின்னு சொல்ட்டு கொஞ்சோ மைண்ட் ரிலாக்ஸ் பண்றதுக்காக உக்காரதுக்கு கொஞ்ச நேரம் கெடைக்கு சாப்ட்ட உடனவே கொஞ்ச நேரத்துல வந்துட்டு நமக்கு அப்டியே தூக்கோ அப்டியே அப்டியே தூக்கோ தரணு சேரி ஓ காலைல சீக்கிர எந்திரிக்கறதுனால மதியான கொஞ்சோ தூங்குனாதா கொஞ்சோ நல்லாருக்கு அதனால ஒரு ஒன்ட்ர மணிக்கோ ரெண்டு மணிக்கோ ஒரு ஹாஃப் ன் அவர் அப்டியே அ ப படுத்தன்னா அப்டியே தூக்கோ வந்துரு ஒரு ஹாஃப் ன் அவர்ல ஆனா முழிப்பு வந்துரு அதுக்குள்ள என் பையனு ஸ்கூல்ல இருந்து, ம் வந்துருவாங்க ஒரு மூன்ட்ர மணி நாலு மணிக்கெல்லா வந்துருவாங்க அ ப்போ வந்துட்டு அவங்க வந்ததுக்கு அப்பறோ என்ன அவங்களுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் குடுக்கணு ஏதாவது வந்து ஹெல்தியா குடுக்கணுனு சொல் ட்டு மண்டைய போட்டு யோசிச்சு அதுக்கப்பறோ அதுக்காக ஏதாவது பண்ணி வெக்கிறது அதுக்கப்பறோ அந்த டைம்ல நம்ம ஒரு டீ குடிச்சுட்டு கொஞ்சோ ரிலாக்ஸ் பண்றது அது அப்டியே போயிடு அதுக்கப்பறோ ஒரு ஆறு மணிக்கு மேல கொஞ்சோ ஆ ஏதாவ வந்துட்டு நம்ம இது டின்னருக்கு ரெடி பண்ணலாம்னு சொல்ட்டு அடுத்த வேலைய பாக்க வேண்டியதா இருக்கு அத டின்னருக்கு ஏதாவது ரெடி பண்ணிட்டு அத வந்துட்டு முடிஞ்ச வரை த்து ஒரு செவன் ஓ கிளாக் டூ செவன் தேர்ட்டிக்குள்ள சாப்ட்டு முடிச்சுட்டு அதுக்கப்பறமா வந்துட்டு ஏதாவது என் பையனுக்கு ஸ்கூல் விஷயமா வந்துட்டு எதா ஹெல்ப் பண்ணுனா எதா சொல்லி குடுக்கணுன்னா அந்த டைம்ல வந்து பாத்து அத வந்து ஆ செஞ்சுட்டு அதுக்கப்பறமா வந்துட்டு கொஞ்ச நேரோ அந்த டைம்லதா டிவி பாக்குறதுக்கு நேரம் கிடைக்கு எதாவது சீரியல் பா க்கறது அந்த மாரி ஏதா ஒரு விஷயோ இருந்துச்சுன்னா பாக்குறது அதெல்லா முடிச்சு ட்டு அதுக்கப்பறமாதா ஒரு ஒம்போது டூ ஒம்போதர மணிக்கு மேல தூங்குறது எல்லாருக்குமே நல்ல து அப்டின்னு நெனைக்கிற அப்பதா ஒரு காலைல ஒரு ஆறு மணி க்கி வந்து நம்மளால எந்திரிச்சு அடுத்த வேலைய செய்ய முடியும அப்டின்னு நெனைக்கிறே கொஞ்சோ லேட்டா ஒரு பத்தர மணி பதினோரு மணிக்கு தூங்கிட்டா கூட காலைல எந்திரிக்கவே முடியாது அப்டியே திசர்ப்பு தூக்கம் தூக்கமா வரு ஆ எந்திரிக்கவே முடியாம அப்டியே ரொம்ப ஆ ஒரு நாள் ஃபுல்லா அப்டியே தூக்கத்திலேயே இருக்கிற மாதிரி இருக்கு அதனால முடிஞ்ச வரைக்கு சீக்கிரோ தூங்கிட்றது எல்லாரு க்குமே உடல் நலத்துக்கு நல்லது அப்டின்னு நெனைக்கிற அவங்களோட ரொட்டீன் என்ன அப்டின்னு சொல்லுங்க
ஆமா நிச்சயமா கண்டிப்பா அ வந்து அது வந்து பெரிய ஒரு யூஸ் ஃபுல்லா இருந்துது ஏன்னா வந்து நம்ம சொல்ற மாதிரி நா பாத்தீங்கனா சிக்ஸ் ஓ கிளாக் அ அந்த அல்லாரம் ஆரம்பிச்சதுல இருந்து ஃபர்ஸ்ட் என்னோட ரொட்டீன முடிச்சிருவே அ ப்ரெஸ் பண்றது அப்பறோ அந்த எக்சசைஸ் வாக்கிங் அத முடிச்சுட்டு அதுக்கப்பறமா வந்து அ ரொட்டீன ஸ்டார்ட் பண்ணா கரெக் ட்ட இருக்கு அது கரெக்ட்டா டென் டென் தேர்ட்டி வரைக்குமே போகு ஏன்னா வ கிட்ஸ்க்கு இன்னு அவங்க ஸ்கூல் போல அதனால அவுங்கள வீட்லயே பாத்துக்கறனால அவுங்களுக்கு ந எந்திரிச்சோனே ப்ரஷ் பண்ணணு அவுங்களுக்கு க க்ரூமிங் பண்ணி முடிக்கணு அதுக்கப்புறோ அவுங்களு சாப்பாடு செய்யணு ஊட்டி வுடணு அப்றோ ஆபிஸ் போறவங்களுக்கு குடுத்தனுப்பனு செவன் தேர்ட்டிக்கெல்லா ஆஃபிஸ்கு அ என்னட இதுக்கு டிஃபன் முடுஞ்சுரு சோ அதனால நம் இப்ப வெயில் சம்மர் டைம்ன்றதுனால ம் நம்ம மத்தியானமே மத்தியானோ கிச்சனுக்குள்ள போகவே முடியாது அதனால இப்பயே மார்னிங்கே வந்து மோஸ்லி லஞ்ச் முடிஞ்சிறே ஏன்னா தயிர் சாதோ அது தொட்டுக்க மட்டுந்தா ஏதாவது கூட்டு பொரியல் அந்த மாரிதா செய்யறது அதனால அந்த மார்னிங் ஆ ஒரு அதுல டென் தேட்டி லெவன் லெவன் தேட்டி வரைக்கு கிச்சன்ல கரெக்டாருக்கு ஒர்க் அதுக்கப்றோ கிச்சன் பக்கமே போமாட்டே ஏன்னா அந்த வெயில் டைம்ல ரொம்ப இமோ அ அனல்லருக்கற மாரி இருக்கு ரொம்ப ஹாட்டா இருக்குமன்றனால நா அந்த மாதிரி இது பண்ணிக்கிட்டே அதுக்கப்றோ வந்து ஆ சாப்பிறது வந்து ஒரு லேட் ஆய்டு அஸ் யூஸ்வல் எப்பயுமே வந்து அ மக் சிமம் ட்ரை பண்ணுவே நைன் ஓ கிளாக்குள்ள டிஃபன் முடிக்க பட் அதாது அப்டியே நைன் தேர்டி போய்டு அதுக்கப்புறமா வந்து துணிய வந்து வாஷ் பண்ண போடணு அப்றோ வீட கிளீன் பண்ணணுமாப் பண்ணிட்டு அப்புறம் வெசல்ஸ்ல்லா வந்து வாஷ் பண்ணனு வாஷ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அ வி ய அ அது எங்கேயாது ஏதாவது ஒரு ஒரு நாள் ஏதாவது ஒரு ரொட்டின் வச்சிப்பே அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு ரொட்டின் வச்சுபே ஒரு நாள் கபோர்ட் கிளீன் பண்றது ஒரு நாள் வந்து ஸ்டேர் கேஸ் கிளீன் பண்றது ஷாரா கிளீன் பண்றது அந்த மாதிரி ஒவ்வொன்னு ஒவ்வொரு அ ஒரு நாள் வச்சுக்கிட்டு அது ஒரு ஆக்டிவிட்டியா வச்சுப்பே அதுக்கப்புறமா அ லெவன் அ டு்வெல் தேட்டி ஒன் ஓ கிளாக்கு வந்து லன்சு எல்லாருக்கு குடுத்துட்டு வீட்ல பேரண்ட்ஸ் இருக்கனால அவுங்களுக்கு குடுத்து குடுத்துட்டு அப்பற பாப்பாக்கு ஊட்டி வுட்டா அது கரெக்டா ஒரு டூ தேர்ட்டி வரைக்கு அந்த இது போகு ஏன்னா திருப்பியு வாஷ் பண்ணணு கிளீன் பண்ணி முடிச்சுட்டு அப்புறோ அவுங்கள தூங்க வைக்கணு எல்லா தூங்கி போனதுக்கு அப்புறோ நா வந்து ஏதாவது கொஞ்சோ மைண்ட் ரிலாக்ஸ் கொஞ்சோ புக்ஸ் படிப்பே அப்புறோ கொஞ்சோ அப்டியே தூங்க மாட்டே சும்மா படுத்து படுத்த அ மாதிரி படுத்துட்டு அப்டியே கண்ண மூடி ரிலாக்ஸ் பண்ணுவே அப்றோ சும்மா ஒரு டென் மினிட்ஸ் தா அதுக்கப்றமா மோஸ்லி மத்தியானத்துல எனக்கு தூக்க தூங்க பிடிக்கு க்காது அதுனால ஆ ஏதாது சாங்ஸ் அந்த மாதிரி பண்ணுவே இல்லன்னா லேப்டாப்ல ஏதாது ஒர்க் பண்ணிட்ருப்பே அப்புறோ அப்டியே போய்ரு ஈவினிங் வந்துடு ஈவி்னிங் ஒரு பைவுக்கு திருப்பியா அவுங்களுக்கு டீ காபி போட்றது அப்பறொ டின்னருக்கு அப்டியே ரெடி பண்ணியே வெச்சிர்றது அப்றோ ஆஃபிஸ் லேந்து வந்தாங்கன்னா அவ்ங்களுக்கு சர்வ் பண்ணிட்டு அவ்ங்களுக்கு வேண்டியத பாத்துட்டு அடுத்த நாள்க்கு தேவையான தே முந்துயன் நாளே வந்து என்ன பண்ணிடுவ வெஜிடயுள்ஸ்லா கட் பண்ணி பாக்ஸ்ல போட்டு வச்சிருவ ஆ மானிங் எடுத்து ஹரிபரியா பண்ணும் போது எனக்கு அது ஈஸியாருக்கு அது மாதிரி ஒரு டெய்லி ஒரு டெய்லி ரொட்டீனே வந்து இந்த அளவுக்கு போதுனா நம்ளுக்கு செல்ஃப் நீங்க சொன்ன மாதிரி அ அஸ் அ லேடிஸ் வந்து நம்ளுக்கு கண்டிப்பா செல்ஃப் கேர் ரொம்ப வந்து முக்கியம் ஏனா அ அந்த வாக்கிங்கு இ வெளில ஒரு நாள் பேல் பாக்குறதோ இல்ல ஒரு புது இடத்துக்கு எக்ஸ்பிளோர் பண்றதோ வந்து கொஞ்சோ மைண்ட் ரிலாக்ஸா இருக்கலன்னா ரொம்ப ஸ்டரெஸ் ஆய்டு அத்னால அ முடிஞ்சளவுக்கு எங்யு எக்ஸசைஸ் இல்ல வெளியில வாக் க்கிங் போறது யாராவ்து புது பீப்புள மீட் பண்றது இல்ல ஈவ்னிங்ல அப்டியே பார்க்குக்கு போறது கிட்ஸ கூட்டிட்டு போய்ட்டு அப்டியே இருக்கற்து ஏனா அந்த புது எடத்த பாக்கம்போது அந்த ஃப்ரஷ்ஷா இது பண்ணும் போது நம்மளுக்கு வந்து அந்த ஸ்ட்ரெஸ் இருக்காது இல்லன்னா வீட்லியே இருந்தா என்னவோ மாதிரி நம்மள்க்கு மைண்டு கொஞ்சொ ஒரு மாதிரி இருக்கு
ஆ கண்டிப்பா நீங்க சொன்னது அ ரொம்ப கரெக்ட்டு நீங்க எ ஒரு கொழந்த இருந்து ட்டாவே நமக்கு வீட்ல நறைய வேலைகள் இருக்குற மாத்ரி இருக்கு அவ்ங்களோட ஸ்ட்ரெஸ் எனக்கு புரிய்து ஏன்னா நானு அந்த கொழந்த அந்த ஸ்டாட்டிங் ஸ்டேஜ்ல வந்துட்டு அந்த அவ்ங்களுக்கு எழுந்தது வந்துட்டு நைட்டு செ ரியா தூக்கமே இருக்காது அதுவே ரொம்ப கொஞ்சொ வேணா தூக்கொ இல்லன்னாவே நமக்கு ரொம்ப கஷ்டமாருக் கு அந்த ஒரு நாள ஓட்றதே அந்த நைட்டு சரியா தூக்கம் இருக்காது ஆனா வந்துட்டு டே டைம்லயு வந்துட்டா அவ்ங்க எழுந்ததுலேர்ந்தே கூடவே இருந்து ஒரு ஒரு சின்ன சின்ன வேலையும் எல்லாமே செய்ற மாதிரி இருக்கு ப்ளஸ் வீட்ல இருக்குற வேலையு செய்ணு அவ்ங்களுக் கு வீட்ல இருக்குறவங்களுக்கு வந்துட்டு அவ்ங்களுக்கு ஆஃபீஸ் போறாங்கன்னா அவ்ங்களுக்கு சமச்சு குடுக்குறது எல்லாமே பண்றது ரொம்பவே ம் அ ஒரு ஹோல் டேவே உங்களுக்கு பத்தாத மாதிரி இருக்கு அப்டீன் சொல்லிட்டு நா நெனக் கற ஏனா நானு அத வந்துட்டு கடந்து வந்உருக்கே இப்ப பசங்க கொஞ்சொ பெரியவ்ங்க ஆனதுக்கப்பறமாதா நமக்கு வந்துட்டு அந்த ஒரு நமக்குன்னு சொல்ட்டு அந்த ஒரு அ நேரம் செலவழிக்கெற்து வந்து கண்டிப்பா கெடைக்கு நா சொன்ன மாதிரி காலைல வந்துட்டு என்னா ஒரு வீட்ல வேல வந்தாலு ஸ்கூலுக்கு போன ஒடனே நா வந்துட்டு நானு ஒரு வாக்கிங் போய்ட்டு வர்லா பார்க்கு பொய்ட்டு வர்லா போய்ட்டு கொஞ்ச நேரொ ஒரு ஹாஃப்னவர் நடந்து வந்தா கூட நம நடக்குறோமோ இல்லையோ அங்க போய்ட்டு கொஞ்சொ நல்ல ஒரு காத்து வாங்கிட்டு வந்தாவே வந்துட்டு மைண்ட் ரிலாக்ஸாய்டு அந்த மாதிரி வந்துட்டு பஸ் பசங்க வந்துட்டு க ஓரளவுக்கு அந்த ஏஜு தாண்டி அவ்ங்க வேலைய அவ்ங்க செய்ற மாரி ஆனதுக்கப் அவ்ங்க ஸ்கூலுக் போனதுக்கப்றொந்தா நம்ளால அத செய்ய முடியு அப்பிடின் நெனக்கிற நீங்க சொன்ன மாத்ரி அது இல்லாம வந்துட்டு அந்த டெய்லி ரொட்டீன் ஒரு எக்சைஸ் பண்றதோ ஆ ஏதோ ஒன்னு நமக்கு புடிச்ச ஒரு விஷயத்த பண்றது வந்துட்டு எல்லார்க்குமே வந் து மைண்ட் ரிலாக்ஸாகு ரொம்ப அ ஆ அ நமக்கே ஒரு ரெஃப்ரெஷிங்கான ஒரு ஃப் ஃபீல் இருக்கு நீங்க சொன்ன மாத்ரி அ ந ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு விஷ்யொ பண்ணுவ அப்டின் சொன்னீங்ளா அது வந்துட்டு எனக்கு ரொம்ப யூஸ் ஃபுல்லா இருந்தது அப்டின் சொல்லா கண்டிப்பா நம்ம வந்துட்டு நமக்குன்னு ஒரு டார்கெட் வச்சுக்ட்டு இன்னக்கி வந்துட்டு இத பண்ணணு நாளைக் வந்து இத பண்ணணு அப்டின் சொல்ட்டு இருந்தோன்னா வந்துட்டு நம்ம வேலைகள கரெக்ட்டா நடக்கு நறையா விஷயங்கள் நம்ப ஏதோ யூஸ்ஃபுல்லா இன்னைக்கு ஒரு நாளைக்கி நம்ம பண்ண மாதிரியு இருக்கு அப்டின் நெனக்கிற அ உங்க கூட பேஸ்னதுல மிக்க மகிழ்ச்சி தோழி இன ஆ இன்னொரு வாய்ப்பு கெடச்சா நம்ம கண்டிப்பா பேஸ்லா நன்றி
நன்றி